ஹலோ
ஹலோ
ஆ ஹலோ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கோ சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நாங்க நல்லாருக்கோ சிஸ்டர்
ம் பாப்பா சாப்டுட்ருக்கா ஆமா சிஸ்டர் சாப்ட்டுட்டுதா
சாப்ட்டீங்ளா
ம் நாங்க சாப்ட்டோ சிஸ்டர்
ஆ ஓகே ஓகே நாங்க
நாங்க இன்ஸ்டாகிராம்ல ம் ஓகே சிஸ்டர்
பேசுறது அடுத்தோங்களு பேசுறது கேக்குது சிஸ்டர் அப்டி ஏர்னா பாயிண்ட் கெடைக் இதுவாகு சிஸ்டர்
அப்புடியா சிஸ்டர் இங்க பக்கத்துல பேசிட்ருக்காங்க சிஸ்டர் அதா
ஆமா சிஸ்டர் அது நம்ளுக்கு பாயிண்டு வராது சிஸ்டர் நீங்க தனியாதா பேசணு வெளிய அப்டியே கொஞ்சோ நவுண்றுங்க சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் இப்ப கேகாது கொஞ்சோ
ஆ சேரி சிஸ்டர் வேற என்ன செய்றீங்க
பிள்ளைங்களா தூங்கியாச்சா சிஸ்டர்
ஆமா இந்தா பிள்ளைங்களு ஒரு ரெண்டு பேர் தூங்கிட்டாங்க
ஆ சேரி சிஸ்டர்
ஆ ரெண்டு பேர் தூங்கிட்டாங்க இன்னு ஒர்த்தோங்க மட்டு முழிச்சுருக்காங்க
ஓக்கே சிஸ்டர் ஓகே ஓகே
ஓக்கே சிஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க நீங்க படுத்துட்டீங்களா சாப் டிங்ளா
ஆமா சிஸ்டர் சாப்டாச்சி சப்பாத்தி போட்டு சாப்டாச்சி சிஸ்டர் சப்பாத்தி கறி கொழம்பு
சப்பாத்திக் கறி கொழம்பா ஓகே ஓகே ஓகே ஆ வீட்ல எல்லாரு சாப்டாங்களா
ஆமா எல்லாரு சாப்ட்டாச்சு சிஸ்டர்
ஆ செ ஆமா எல்லாரு சாப்ட்டாங்க சிஸ்டர் சாப்ட்டுட்டு பாத்தரத்தலா நல்லா கழுவி வெச்சுட்டு
ஓக்கே சிஸ்டர் உங்குளுக்கு எந்த ஊரு சென்னையா
ஆமா சிஸ்டர் சென்னை
ஆ ஒகே ஒகே கே சொந்த ஊரே சென்னை தானா
இல்ல சிஸ்டர் இங்க புள்ளைங்க படிக்கறாங்க பண்றோ அதனால இங்க இருக்குறோ சொந்த ஊரு வேற
ஆ சேர் சேர் சேர்
அ ஹ ஆமா ஆமா
பிள்ளைங்க படிப்புக்காக இருக்
ஆ ஆமா இங்க படிக்கிறாங்க புள்ளைங்க அதனால படிப்புக்காக சென்னையில
ம் ஓகே சிஸ்டர் ஓகே
பெரிய பொண்ணு படிக்கிறாங்க சின்ன பொண்ணு படிக்கிறாங்க
ஓகே ஓகே மொத்தோ த்ரீ பேபியா
என்ன சிஸ்டர்
மொத்தோ மூணு கொழந்தைங்களா
ஆ ஆமா சிஸ்டர் மூணு கொழந்தைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பைய
அ ஓகே ஓகே
ஆ பய குள் சின்ன பிள்ள ஆறு மாச ஆவுது.
அ
ஆ மத்த ரெண்டு பேரு ஸ்கூலுக்கு போறாங்க ரெண்டூ பொண்ணு.
ஓகே சிஸ்டர் ஓகே எங்க உங்க ஹஸ்பண்ட் சென்னைல தா வேல பாக்றாங்ளா
ஆ ஆமா அவுங்க வே வேலைக்கு போறாங்க
ஆ ஆ செர் செரி ஓகே சிஸ்டர்
ஆ ஆமா சிஸ்டர் அ வேற என்ன நீங்க என்ன பண்றீங்க படுத்தாச்சா இன்மே தானா
அங்க படுத்தாச்சி சிஸ்டர் எல்லாரு வீட்ல
ஆ
நீங்க மாமா மாமியோட இருக்கீங்களா
இல்ல சிஸ்டர் மாமா மாமி அவுங்க தனியா இருக்காங்க ஆ நாங்க புள்ளைங்க எல்லா அங்க தனியா இருக்றோ. பக்கத்துலதா எதான ஒன்னுனா வருவாங்க ஆ வருவாங்க போவாங்க
ஆ ஒ
ஆமா எத என்னன் தேவனா கூப்ட்டா வந்து பாப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அது பக்கத்தில்தா இருக்கறாங்க ஆ மணாறா ஆ நடந்து போய்லா சிஸ்டர் நா கூட இப்ப ரெண் நாள் ஊருக்கு பேயிருந்தே இப்ப எ கொழந்தையு ஒர்த்தவங்கள உட்டுட்டு தா போயிருந்த ஸ் கூல் இருக்கே ஆ நல்லா உட்டுட்டு ஊருக்கு போயிருந்தே அவுங்கதா மா எல்லா அங்க இருந்து பாத்து அனுப்பி உட்டுர்ட்ருந்தாங்க
ஓ ஓகே ஓகே ஓகே
ஆமா போய்ட்டு வந்து ஒரு நாள் தா ஆவுது. வந்தாச்சி. திரும்ப நாங்க வந்துட்டோ ஊருக்கு போய்ட்டு வந்தாச்சி
எந்த ஊருக்கு போனீங்க
ஆ இங்க ஊரு திருச்செந்தூரு இருக்குல்ல சிஸ் அ ஒ திருச்செந்தூர் ஒடங்குடி
ஆமா ஆமா ஆ சேரி சிஸ்டர் சே
ஆ வேற என்ன சிஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க நீங்க ஸ்கூலு புடிக்குமா காலேஜ் லைஃப் புடிக்குமா உங்களுக்கு
எனக்கு காலேஜ் லைஃப்தா சிஸ்டர் புடிக்கு
ஆ ஓகே ஓகே காலேஜ்ல நல்லா ஜ ஜாலியா சுத்தி இருப்பீங்க
ஆமா சிஸ்டர் காலேஜ் லைஃப்தா பிடிக்கு ரொம்ப த்ரீ இயர்ஸ் காலேஜ் லைஃப் தா
சேர் சேர் காலேஜ்ல எறப்புலா நல்லா அரட்ட அடிப்பீங்களா என்ன பண்ணுவீங்க
அரட்ட அடிக்கிற நேரோ அரட்ட அடிப்போ படிக்கிற நேரோ படிப்போம்
ஆ
ஆமா அதுக்கப்பறோ காலேஜ் விட்டோனே போயிட்டு ஜூஸ் கடல போய் ஃப்ரஸ் ஜூஸ் குடிப்போ
ஓகே ஓகே ஆ ஆ ஆ
சோ அந்த மாரி சாப்புடுவோ
ஆ ஆ
ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க வீட்டுக்கு எப்பயாச்சு லன்ச் கு ஒன்னா உக்காந்து மூவி பாப்பம் எனக்கு பிடிச்சது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நெறையா சாப்புடுவே நானு
ஸ்நாக்ஸ்சு ஓகே ஓகே ஆ ஆ
ஃபேவரட்டு சொன்னா சாப்பாடுல ரொம்ப விரும்பி சாப்ட்றது பிரியாணி தா கொஞ்ச நெறையா விரும்பி
பிரியாணி ஓகே ஓகே நீங்க பிரியாணி நல்லா பண்ணுவீங்களா சிஸ்டர்
பிரியாணி நம்பக்கு அவ்ளோ பர்ஃபெக்டாலா வராது ஆனா சாப்ட்ற மாரி கொஞ்சோ பண்ணுவோ
சேர் சேரி ஆ ஆ ஆ
ஆமா பிரியாணி எங்க போனாலு பிரியாணி போட்டா சாப்ட்டுக்குட்டே இருப்போ
சாப்டுட்டே இருப்பீங்க ஓகே ஓகே ஆ சேரி சிஸ்டர் சேரி ஆ உங்க அம்மா நல்லா சமைப் பாங்களா
ம் அம்மா சூப்பரா சமைப்பாங்க அம்மாதா பிரியாணில எல்லா போடுவாங்க பிரான் பிரியாணி
ஓகே ஓகே
எரா பிரியாணி போடுவாங்க அதுக்கப்றோ மட்டன் சிக்கன் எல்லாத்துலையு பிரியாணி போடுவாங்க அம்மா கை பக் குவமே பக்குவந்தானே
ஆமா ஆமா
ஆமா அம்மா சூப்பரா செய்வாங்க எல்லாமே
சேர் சேரி சேரி நீங்க இப்ப அம்மா வீட்ல இருக் க்கீங்களா மாமியார் வீட்ல இருக்கீங்களா
நாங்க இப்போ மாமியார் வீட்ல தா இருக்கோ
மாமியார் வீட்ல சேர் சேரி மாமியார்லா எப்டி காங்க நல்லா பாத்துக்கறாங்களா
ஆ அவங்க நல்லா பாத்துப்பாங்க
ஓகே ஓகே
ம்
இங்க மாமியார் வீட்ல நீங்க சமப்பீங்களா மாமியார் சமப்பாங்களா
இங்க வந்து நானு எங்க மச்சியு இருக்கோ அதா மாத்தி மாத்தி சமச்சுப்போ
சமச்சுக்குருவீங்க சேரி சேரி உங்க மச்சி என்ன ரொம்ப சமப்பாங்க அது விரும்பி எது சமப்பாங்க பெஷலா
ஸ்பெஷலா அவங்க எல்லாமே சமப்பாங்க
ம் ம் ம்
மோர் ரசத்துல இருந்து பிரியாணில இருந்து எல்லா சமப்பாங்க சாம்பார் கார கொழம்பு
ஓகே ஓகே நீங்க நாச்சுக் இதெல்லா நல்லா சாப்டுவீங்களா காய்கறி ஐட்டம்ல்லா நெறைய எடுத் த்குருவீங்களா நான்வெஜ்லா அதிகமா சாப்டுவீங்களா
உங்க வீட்ல மோஸ்ட்லி வந்து ரெண்டுமே செய்வாங்க
ஆ ஆ ஆ
வெஜிடபிள்சு இருக்கு நான்வெஜ்ஜு இருக்கு
ஓகே ஓகே ஆ ஆ
ஆமா ஏதாவது பிஷ் பண்ணா வெஜிடேபிள் வெண்டக்கா பொரியல் வாரத்துல ஒரு ஒரு தடவ அது கீர முருங்க கீர பொரியல்
ஓகே ஓகே ஆ ஆ ஆ
அந்த மாரி இன்னிக்கு கூட முருங்காக்கா சூப்பு போட்டு குடிச்சோ எல்லாரு
ஆ சேரிங்க சேரிங்க அ
ஆமா இப்பிடி முருங்க மரோ இருக்கா அதுனால முருங்கக்கா பறிக்கிறது முருங்ககீர பறிச்சு
ஓகே ஓகே உங்க வீட்ல மரங்கள்ளா நெறையா நிக்குது
இல்ல வெறு ஒரு முருங்கக்கா மரதா இருக்கு
ஓ முருங்க மர மட்டு தா வச்சிருக்கீங்க வேற என்ன மரமு இல்ல
வேற மரம்லா இப்பதா வந்து நட்டு வச்சிர்க்கோ இனிதா அது வளர்ணும்
சேர் செரியா
ஆம்மா
ம்ம் மாரி ஆறு குள அந்த மாரி இயற்கை அந்த மாரிலா இருக்கா சிஸ்டர்
எங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து தூத்துக்குடி அதனால நெறைய வந்து இந்அ மரங்கள் தா நெறைய இருக்கும் ஏரி குள இருக்கு அது நாங்க வந்து பீச் சைடா இருக்கோ மணப்பாடு பீச்
பீச்சி பீச்சிக்குலா போயிருக்கீங்களா
ஆமா ஆமா பீச் எப்யாச்சும் தா போவோ அடிக்கடி ல்லா போற்து கடையாது யாராச்சும் வீட்டுக்கு வந்தா அந்த மாரிதா போவோ மோஸ்ட்லி வீட்லே தா இருப்போ
இருப்பீங்க செர் சேரி் யாராவது கெஸ்ட்ட் வந்தா பீச்சுக்கெல்லா போவீங்க
அதேதா கெஸ்ட் வந்தாதா நம்பளுக்கு வெளிய வந்து போற வேல வரு
ஆஹ் ஆஹ் சரி புள்ளைங்கள்ளா கூட்டிட்டு போக சொல்லுவாங்கல்ல புள்ளங்கல்ல கூட்டிட்டு போயிருக்கீங்களா
பிள்ளெங்கெல்லா இல்ல நாங்க மட்டு தா இருக்கோ இனிதா பிள்ளெகல்லா வரணு
வரணு சேரி சேரி அ
ஆமா பிள்ளைங்க இருந்தாதா நச்சரிச்சுட்டே இருப்பாங்களே இங்க போணு அங்க போணுனு நம்பளா இருக்குறதுனால அப்டே வீடலயே இருக்குறது
ஆயிருக்கோ
ஆமா எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு ஒன் இயர் ஆவுது டூ இயர் ஆக போது
ஓக்கே ஓக்கே ஆ ஆ
ஆமா ஆமா நீ தா வந்து பேபிக்கு வந்து இந்த பேபி வந்தாதா
செரிங்க சிஸ்டர் ஓக்கே ஓக்கே
ஆ ஆமா பேபி வந்தாதா அவுங்க அடம்பிடிப்பாங்க இங்க போனு அங்க போணு
செரிங்க செரிங்க அ அ அ
அன்னால கெஸ்ட் வந்தா மட்டு வெளிய போறது கெஸ்ட் வந்தா குட்டி பிள்ளை ங்லா வருவாங்களா குட்டி பிள்ளைங்க பீச் போணு அங்க போணு இங்க போணு சொல்வாங்ளா அதோட நம்ளு அப்டி போயிட்டு ஜாலியா அப்டி இருந்துட்டு வர்றது
செரி சிஸ்டர் செரி செரி செரி ஆ ஆ ஆ
அது குட்டி பிள்ளைங்க வந்தாலு வீடு நல்லா ருக்கு
ஆமா ஆமா புள்ளைங்க சத்தாதா புள்ளைகளுக்கு அது பண்றது இத் பண்
ஆ ஆமா டைம் போறதே தெரியாது இப்ப நாங்களா இருக்கறனால போர் அடி க்கு அப்டே டைம் அப்டே ஓடுது
ஆ ஓடுது ஓடுது ஆமா எங்ளுக்கு எங்க பிள்ளைங்கள் தூங்க வக்கவே எங்க டைம் சரியா போது
ம் ம் ம் சேரிங் சிஸ்டர் ச ஆமா பிள்ளைங்கள்ளா பிள்ளைங்ளா கூடே டைம் போயிரு ம் ஓக்கே சிஸ்டர் அப்போ
ஓக்கே இன்னொர் கால் பாக்லாம் நாளைக்
ஆ ஓக்கே சிஸ்டர் ஹெல்த்த பாத்துக்கோங்க ஆ ஓக்கே ம் பாய் சிஸ்டர்